ஹலோ தோழி ம் ம் வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க பொண் ஆ சாப்டந் தோழி நீங்க
ம் சாப்டாச்சு தோழி
உங்க வாழ்க்கலா எப்டி போகுது ம் ம்
நல்லா போகுது
ஓகே ஓகே தோழி அப்புறோ எத பத்தி பேசலா
இயற்கைய பத்தி பேசலாமா தோழி
ஆ பேசலா தோழி
அதா இப்ப நீங்க பேபிக்கு வந்து எப்டி எல்லாமே கடைல வாங்கி செய்வீங்களா இல்ல வீட்லஸ் செய்வீங்களா
இல்ல தோழி கடைல வாங்குறதெல்லா அவ்வளோவ் வா பண்ண மாட்ட கடைலனா பீன்ஸ்ஸு கேரட்டு காய் இந்த மாரிலா வாங்குவ மத்தபடி இந்தஸ் ஸ்நேக்ஸு இதெல்லா வீட்ல வாங்கி எதுவும் குடுக்க மாட்ட செய்ய மாட்ட
ஓகே தோழி
வீட்லயே என்ன இருக்கோ அத வெச்சுதா செஞ்சு குடுப்ப அவருக்கு
ஓகே தோழி
ஆனா கொழந்தைங்க வந்து வெளில இருக்க பொருளை கேட்டுதா அடம் புடிக்குங்க ஆனா எம் பைய வந்து இந்த சாப்புறதெல்லா கேக்க மாட்டா பாலு பலூனு இதுதா ரொம்ப அடிட்டு
அது வாங்கி குடுக்கலாம் தோழி இப்ப நறையா பேர் என்ன பண்றாங்க இப்ப டூ மந்த்து எப்டி சொல்றது இப்போ ஒன் ஒன் இயர் ஆகுன பேபிக் எல்லாமே கடில தா வாங்கி சா தராங்க இப்ப பவுடரு சத்து பவுடரு எல்லாமே கடைல தா வாங்கி தர அது வி ட்டு நம்பளுக்கு சத்து பவுடரு நம்பளே வீட்ல ரெடி பண்ணி அது தர்லால்ல
ஆமா ஃபஸ்ட்லா அப்டிதா அரச்சு குடுப்பாங்க இப்பதா நம்மோ எல்லாமே வாங்கிறாங்க கட் கேட்டா டைம் இல்ல ஆஃபீஸ் போறோ
ஆமா ரெடிமேட்டாவே எல்லாமே வாங்குனா எப்டிதா அப்புறோ உன்னு வர ஜென்ரேஷ் ஷனுக்குல்லா உன்னு எப்டி எப்டியு வரம் போல
சோ ஒரு சிலர் சோம்பேறி தனத்துனால கடைல ஒரு பத்து பேக்கெட்டு வாங்கி போட்டம்மா சாப்டுன்னு கெடக்கட்டுன்னு உட்டுறாங்க
ஆமா தோழி அதை விட நம்பளே கேவுரு வாங்கி அர் ச்சு நம்பளே பேபிக் குடுத்தன்னா பேபிக்கி ஒடம்புக் ஹெல்தி
இல்ல ஒரு பப்பாளி பழோ வாங்கி அத ஒரு ஜூஸ் போட்டு குடுக்கலா ஒரு நாள் அத கூலா மஸ் மசுச்சு அது ஒரு நாள் கு
ஆமா ஆமா
அப்டி இல்லையா வீட்லயே ஏதோ ஒரு முறுக்கு சுட்டு குடுக்கலா எ நம்மளால என்ன முடியுமோ அத செஞ்சு குடுக் கலா கொழந்தைகளுக்கு வெளியில இருந்து வாங்கி கொடுக்கறத விட வீட்ல இருந்து குடுக்கறத நம்ம பாத் த்து பாத்து குடுப்போ
ஆமா இப்ப ஏனா அப்டி பண்ண மாட்றா யாரு அப்டி பண்ண மாட்றாங்களே எல்லா அவுங்க அவுங்க அப்பத்துல இருந்து கடையில வாங்கி சாப்டு பழக்கமாயிடுச்சு அதனால இப்ப பேபிக்கு அதே மாரி கடையிலே வாங்கி தராங்க
அதே மாரி இந்த இரவு சிற்றுருண்டி கூட பாருங்க ஃப்ரைட் ரைஸ் கடையில அவ்ளோ பேர் நிக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்லுக் கு போயிட்டு வரும்போது பாக்குறே அவ்ளோ பேர் நிக்கிறாங்க அந்த கடையில
ஆமா எல்லாரு இருக்காங்க தா அது எப்டி சொல்றது ஆனா அவுங்களுக்கு பழகிச்சு இப்போ இப்ப எங்கனா போயிட்டு வராங்க பீச்சுக்கு எங்கனா அப்போ வரும்போது கூட வீட்ல வந்து சாப்பாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டு அங்க கடையில ஹோட்டல்லயே சாப்புட்டுறாங்க
நா என்ன சொல்றேனா போம்போதே செஞ்சு வச்சுட்டு போங்கன்றே வர்றதுக்கு லேட் ஆகுன் தெரியு பசங்க இருக்காங்கன்னு தெரியு செஞ்சு வச்சிட்டு போங்க வந்தோன சாப்பிட்டு படுக்க செரியா இருக்கு
ஆனா அப்டியு மனோ வரமாட்டேங்குதுல்ல மத்தவங்களுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக் கு அப்டி இல்ல எல்லா கடையிலயே இப்ப கடைலதா வெரட்டி வேரட்டியா வந்துருதுல ஆனா அதுல என்னான்ன சேக்கறாங்கனா அது அவுங்
தெரிய மாட்டேங்குது எத்தன நாள் எண்ணெயில ஒரு நா ஒரு வாட்டி நீயா நானால பேசுனாங்க பாத்தீங்ளா அதாவது அந்த எண்ணெ சாப்டது சிக்கன் ரைஸு அந்த சிக்கன் பக்கோடா சாப் டது அதுல போடுற அந்த கேசரி பவுட்ரு வந்து கையிலேயே ஒட் கலர் இருக்குமா அப்ப வயித்துக்குள்ள எப்டி இருக்கு
ஆமா
அதெல்லா பாத்தோனே எனக்கு இன்னு கொ நாங்க ஆல்ரெடி வெளி ஃபுட் வாங்கி சாப்ட மாட்டோ என்ன ஆனாலு வீட் வீட்ல செஞ்சுதா சாப்புடுவோ
எப்பயுமே நம்ப எப்டி சொல்றது எல்லாமே செயற்கையாவே போயிடுச்சு
ஆமா
எதுவுமே இயற்கையாவே எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறாங்க அந்த காலத்துல வந்து பால் பால்வாடில மாவு தருவாங்கல அந்த மாவு பேபிக்கு தருவாங்க இப்ப அதெல்லா யாருமே எல்லாமே தீக்கி போட்டு போறாங்க அந்த மாவுல்லா
இப்ப அதெல்லா யாரு சாப்புடுவா அந்த மாவா அய்ய அதெல்லா நல்லா இருக்காது அதெல்லா சாப் ட கூடாது பூச்சி வந்துருன்றாங்க சத்து ம்
இப்ப அது வந்து யாருக்கு தெரியமாட்டீங்குது இதுவே நம்போ எப்டி சொல்றது ஆமா இதுவே நம்ம கொழந்தைக்கு அத குடுக்கலா அந்த மாவு தரலா கோதும மாவுல தோச சுட்டு தர்லா அத விட இட்லி க கடையில இட்லி வாங்கி சாப்புட்றாங்க அத நம்ம வீட்ல ஆட்டி போட்டோம்னா நம்ப வீட்ல நீ சுட்டு சாப்புல்லா
ம்
அது தெரியமாட்டேங்குது அவங்களுக்கு
அதெல்லா சொன்னா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க
ஆமா தோழி ஏன்னா இப்போ எப்டி சொல்ற து எல்லாருக்குமே ஒட இப்போ இப்போ டாக்டராண்ட போனா புட் பாய்சன் ஆயிச்சுன்றாங்க அப்பனா என்னா பண்றது
அவர் டாக்டர் என்னா தெரிமா சொல்வாரு வீட்ல செய்ற இடியாப்போ கஞ்சி பால்லு இத குடுங்க வேற எதுவு குடுக்காதீங்க
அது அதனாலா அவங்க எப்டி சொல்றது வாந்தி வந்தாலு பரவால்ல டாக்டராண்ட போக கூடாது எதுனோ ஒன்னு சொல்லிடுவாங்க
ஆமா
அதனாலு சொல்ட்டு நெறைய பேர் போக மாட்டறாங்க இப்ப அங்கங்க கட தொறந்தறாங்க அ சிக்கன் கிரில்லுல்லா அந்த மாரி எல்லா விக்கிறாங்க அதெல்லா ஒடம்புக்கு ரொம்ப எப்டி சொல்றது
நாங்க நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க நாங்க வெளி ஃபுட்டு் சாப்பட மாட்டோ எங்கக்கா பைய ஒரு வாட்டி வந்திருந்தா காலான் கேட்டான் சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் காளான் வாங்கி சாப்ட்டோ ஆனா எனக்கு போகும் போது புடிக்கல வாங்கும்போது புடிக்கல வே வேண்டா வீட்ல ஏதாவது பிரெட் ரோஸ்ட் பண்ணி தரண்டா இல்ல பஜ்ஜி ஏதாவது போட்டு தரேண்டா சொன்னா அவ கேக்கல ஒரு நாள் சாப்ட்டா ஒண்ணு ஆயிடாது அப்டின்னு சொல்ட்டு என்ன சமாளிச்சா கடைசியில காளான் வாங்கி ஓப்பன் பண்ணி சாப்பறோ அதுல ஒரு புழு
ஓகே ம் ம்
செத்து போய் கெடக்குது கடைசிலா அவ என்னா தெரிமா சொல் ட்டா சித்தி நீ சொன்னது சரி சித்தி அப்டி சொல்லல நீ வாய வச்சல்ல பாரு அப்டிதா சொன்னா கடைசில என்னாச்சு வீட்டுக்கு வந்து பூஸ்ட்டு போட்டு ஆ ப்ரெட் ரோஸ்ட்டு பண்ணி ப்ரெட் பஜ்ஜி போட்டு குடுத்து அததா சாப்ட்டாங்க
ஓகே ஓகே
அது மொதலே பண்ணிருந்தா என்ன அந்த கடையில போய் அவன்கிட்ட சண்டையை போட்டு சட்டைய புடிச்சு எதுக்கு இது தேவ இல்லாத வேல அவ பொழப்ப கெடுத்து
ஆமா இதுவே கடையில நம்ம பிரெட் ஆம்லேட் சாப்படுறோ அது எப்டி பண்றாங்கன்னு நமளுக்கு தெரியாதுல அதுவே நம்ம ஒரு பாக்கெட்டு பிரெட் வாங்கி வந்து அ முட்ட நம்ம எப்பயுமே
எங்க வீட்ல பால்லு ப்ரெட்டு் முட்ட எப்பயுமே இருக்கு ஏன்னா பாப்பா இருக்கா சு சப்போஸ் சில டைம் பசிக்குதுனா ஒரு பிரெட் எடுத்து அப் டியே நெய் போட்டு ரெண்டு பக்கமு ரோஸ்ட்டு பண்ணி குடுத்துருவே
எங்க வீட்ல கூட இருக்கு தோழி நெய் இருக்கு பெட்டு் பெட் எல்லாமே இருக்கு நாங்க பால்ல ப்ரெட் எல்லாம் போட்டு
அதே மேரி நெய்யு வாங்க ணா கூட நா பாட்டில் நெய் டப்பா நெய் இதெல்லா வாங்க மாட்டே கீரைகாரமாக்கிட் ட பால் காரமாகிட்ட இவங்க தா இவங்க கிட்
ஓகே தோழி நாங்க ஒரு கம்பெனில வாங்குவோ நெய்யி அங்கதா இது பண்றாங்க பிரெஷ்ஷா இருக்கு நெய்யி அங்க வாங்கிதா நாங்க இது பண்ணுவோமே எல்லாமே தோச சுடறது எல்லாமே அதுல தா பண்ணுவோ நெய்யில தா அந்த நெய் வந்து எப்டி சொல்றது எப்பயுமே நம்ம கை இது உள்ள அதாவது பால் காரம்மாலா சொல்றீங்கள அவங்கள வந்து வாங்குற மாரி இருக்கு
ஆஅ அதனால அவங்களே அவங்ககிட்டயே பால் இருக் கு அவங்களே சொல்லுவாங்க பசும்பால் வாங்கிக்கோமா கொழந்தைக் கு அப்டின்னு அது நாப்பது ரூபான்னான அப்பயே நா வாங்கிப்பே
ஆமா இதுவே நாங்க தயிர் கூட கடைல வாங்க மாட்டோ மா அதா வித்துருவா ங்களே அவங்கள்ண்டதா வாங்குவோ ஆனா ஒருத்தவங்க ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க அவங்கலாண்டயா வாங்குறீங்க அது நல்லாவே இருக்காது அப்டினுவாங்க ஆனா அதுதா ஒடம்புக்கு நல்லது
நா என்ன பண்ணுவே தயிர் பால் காசி ஊத்தி வச்சிருவே வீட்ல
ம்
அது கூட நா வாங்க மாட்டே வீட்லே ஊத்தி வச்சு ஒரு நாள் மோர் குடுப்பே ஒரு நாள் ல சி போட்டு குடுப்பே அந்த மாரி ஏன்னா இவ்ங்க டெய்லி காலேயில பழயிது கேப்பாங்க நீச தண்ணி கேப்பாங்க அதுக்கு கரைச்சி குடுக்கறதுக்காக எப்பையுமே வீட்ல தயிர் இருக்கனு அப்டினு நா நெனைக்
ஆமா
அதனால வெளில எதையுமே வாங்கி குடுக்க மாட்டே வெளி ஃபுட்டு வேணான் சொல்லுவே ஒடம்பு சரியிலனா கூட ஒரு ரெண்டு இட்லி ஊத்திட்டு சக்கரய வச்சு ஊட்டிட்டு சாப்ட்டுக்கலா இட்லி பொடி செஞ்சு வச்சுப்பே சட்னி அரைக்க முடியலனா கூட பரவால்ல இட்லி ப்பொடி நெய் போட்டு நல் நல்லெண்ண போட்டு சாப்ட்டுக்கோங்க அப்டின்னு ஆ அதுக்கே பொறாமையா இருக் க்காங்க என்னனாலு வீட்லே செஞ்சு தின்றாலே அப்டின்னு அதுவு கெட்ட எண்ணத்தோடதா இருக்காங்க
தோழி அப்டியு இருப்பாங்கதா ஆனா இப்ப நீங்க கடைல போய் வாங்கி சாப்ட்டாலு என்ன சொல்லுவாங்க கடைலேயே வாங்கி சாப்ட்னு இருக்கா எப்ப பாத்தாலு வீட்
ஆ இப்ப ஃபஸ்ட்டு நாங்க இருக்ற ஏரியால ஒரு இட்லி கட கூட இருக்காது
ஓகே ம் ம்
ஆமா ஆனா நைட்ல ஃப்ரைட் ரைஸ் கடனா கூட மார்க்கெட் போணு ஆனா நாங்க அதெல்லா வாங்காததுனால எனக்கு அது பிரச்சன இ
ஆமாமா
அதனால ஆமா அதே மாரி பசங்களுக்கு இப்ப ஸ்நாக்ஸோ வாங்கி குடுக்குறோனா ஒயிட் கவர்ல ஓம பொடியோ மிச் சரோ இந்த பேக்கரில லூஸ்ல விக்கும் பாத்தீங் அந்த மாரி வாங்கி குடுத்தா பிரச்சன இல்ல
ஆம் ஏனா இப்ப அவங்க பாக்கெட் பண்ணி விக்குத்தி எத்தி நாள் வச்
இப்ப அது வந்து ஒரே நாள்ல சேல்ஸ் ஆயிடு அவங்ககிட்ட பேக்கரில எல்லா இப்ப மத்த எடத்துலனா ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ப என்ன ரொம்ப வாங்க போறதுல ஒரு அம்பது அம்பது வாங்க போறோ நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கி குடுக்க போறோ இல்லையா வீட்ல செஞ்சு குடு
ஆமா இப்ப அதுவே என்ன பண்ண றாங்க இப்ப எல்லாமே பிரெட் ரோஸ்ட் தா போட்டு குடுத்துறாங்களே நெய்
ஆமா அதுதா ரொம்ப நல்லது கொழந்தைங்களுக்கு நெய் இருக்கு நம்ம வெறுமனா குடுத்தா சாப்டாதுங்க இந்த மாரி தோசைல இந்த மாரி போட்டு குடுத்தா சாப்டுங்க
நாங்க டெய்லியு என்ன பண்ணுவோ ஈவினிங்ல பிரெட்ல வந்து பால் ஊத்தி நெய் டோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் நெய்யோட ப்ரெட்ட டோஸ்ட் பண்ட்டு அப்பறோ பால் ஊத்தி சக்கர போட்டு அப்டி சாப்டுவோ
நீங்க அப்டி சாப்புடுறத விட காசுன பால்ல சக்கர போட்டு முட்ட அடிச்சு நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க ஒரு அர மண் நேரோ அந்த கலவைய ஊற வச்சுட் டு அதுல பிரெட்ட முக்கி முக்கி தவால நெய் சும்மா தடவி அந்த பிரெட்ட முக்கி அதுல போட்டு ரெண்டு பக்கமு நல்லா பொன்னிறமா வர வரைக்கு பண்ணி கூடுங்க பண்ணி சாப்பிடுங்க அது இன்னோ நல்லா இருக்கு சக்கர பாலு முட்ட ஆமா நல்லா மூனுத்தியு பீட் நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க
ம்
ஒரு அர மண் நேரோ ஊர் ரட்டு அது அ அதுகப்றோ சூப்பரா இருக்கு அதுல பிரெட்ட போட்டு சாப் டிங்கனா பிரெட்ட வந்து முக்கி தவால போட்டு டோஸ்ட் பண்ணனு ரெண்டு பக்கமு பொன்னிறமா வருத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு சாப்ட்டு பாருங்க நா ரெண்டு நாளிக்கு ஒரு முறை ஏ பையனுக்கு அது செஞ்சு
ம் சரிங்க தோழி நா ட்ரை பண்ணி பாக்குறே தோழி
ஓகே ஒகே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா
ம் சரிங்க தோழி அடுத்த கால்ல பேசுவோ தோழி நன்றி
ஓகே ஆ ஓகே தோழி